வணக்கம் தோழி
எப்டி இருக்கீங்க தோழி
வணக்கம் தோழி
உடம்பு பரவாயில்லையா தோழி உடம்பு சரி இல்லன்னு கேள்விப்பட்டேன்
நா பேசுறேன் உங்களுக்கு கேக்குதா
கேக்குது தோழி
ஆ ஓகே தோழி எனக்கு இங்க நீங்க கோ நீங்க கால் பண்ணது டபுள் இதா காட்டுது மறுபடியும் அட்டன் பண்ற மாரி ஓகே நம்ம தொடர்ந்து பேசுவோம் நா அது டச் பண்ணல ஆ சொல்லுங்க தோழி தலைப்பு பத்தி
தோழி உங் ச் உங்க ச சைல்டடுஹுட் மெமரிஸ் பத்தி பேசலாமா தோழி
ஆ பேசலாம் சொல்லி தோழி சொல்லுங்க சைல்டுஹுட் மெமரிஸ்னா நா வந்துட்டு ஒரு எப்டி சொல்றது கொஞ்சோம் சுட்டித்தனமான பொண்ணுன்னு சின்ன வயசுல அப்டிதா இருந்தேன்னே எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க
சரிங்க தோழி
ஆ ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அப்டினா இப்ப நா சுட்டித்தனம்லாம் பண்றது இல்ல ஏன்னா பெரிய பொண்ண ஆய்ட்டேனா அதுனால சுட்டித்தனம் எல்லாம் பண்றது இல்ல சைல்டுஹுட் மெம்மரிஸ்ல பாத்தீங்க அப்டின்னா எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருந்தாங்க அவ்ங்க பேரு வந்துட்டு ரிஹானா பர்வின் அவ்க வந்துட்டு ஒரு முஸ்லிமு ம் இப்ப அதுக்கப்புற பாத்தீங்க அப்புடின்னா நாங்க ரெண்டு வேறு சின்ன வய்சுலேந்து ஒன்னாவே படு சோ டுவல்த்து வரையு ஒன்னா படுச்சோ அதுக்கப்புற காலேஜு அவ்ங்க ஒரு ஒரு நியர் வேற காலேஜ்ல ரெண்டு பேரு வேற வேற காலேஜு ஒன் இயர் படுச்சோன அப்புற அவுங்களுக்கு மேரேஜ் ஆயிட்ச்சு ஆனா இப்பவுமே பாத்தீங்க அப்டினா நானு அவுங்களு காண்டடேக்ட்லதா இருக்கோ அ எங்க அம்மாவா அவுங்க வந்துட்டு சித்தின் கூப்டுவாங்க அவுங்க அம்மாவ நா பெரியமான் கூப்டுவே அதாவ்து என்ன சொல்றது எல்லாருமே கேட்பாங்க என்ன நீங்க இப்டி பேசிக்கிறீங்க அப்டின்ட்டு அ அந்தளவுக்கு நாங்க ரொம்ப பாண்டிங்ல இருந்தோ தோழி இப்ப என்னோட சைல்டுஹுட் மெமரிஸ்ன்னு வந்தாலே அந்த பொண்ணு கண்டிப்பா இருக்கு அதே மாரி உங்களுக்கு யாரு இருக்காங்ளா தோழி
இல்ல தோழி எனக்கு அந்த மாரி ஒரே லா நம்ப சின்ன வய்சுலேந்து இப்பொல்த் வரிக்கு படிச்சலா ஒன்னு கடயாது நா ஒ ஒன்னுலேந்து அஞ்சா வ வகுப்பு வரி க்கு ஒரு ஸ்கூல்ல படிச்சே தோழி அது வந்து படிச்சிருக்கே அந்த விளாட்னது அதல்லாமே ஞாபக இருக்கு ஆனா அங்க படி படிச்ச ஃப்ரெண்ட்ஸோ பாத்த ஃப்ரெண்ட்ஸோ இன்னக் பிக் வந்து யாருமே இல்ல தோழி அப்புற சிக்ஸ்துலந்து ஆறாம் வகுப்புலந்து ட்வல்த்து வரிக்குமே ப்ளஸ் டூ வகுப்பு வரிமே ஒரு ஸ்கூல்ல படிச்ச தோழி
ம்
அங்க இருக்குற ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நம்ளுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க நா எனக் யாருமே வந்து கூடியே வரமாட்டாங்க தோழி அது எதனால ன்ற மாரி இருக்கு நா வந்து நல்லதா எல்லார்ட்யு பழகுவ பேசுறது நல்லா பேஸ்வ பழகுறது எல்லாமே நல்லாதா இருக்கு ஆனா ஏ கூட வந்து தொடந்துலா யாருமே வரமாட்டாங்க தோழி அது எதனால மே பி எதாச்சு ஒன்னு இருக்குமா தோழி ஃப்ரெண்டஷிப் பண்றதுக்கு எதாச்சு ஒன்று வேணுன்றது
அப்படி எல்லா இல்ல தோழி ஃப்ரெண்ஷிப்ப பொறுத்த வரயு எப்பவுமே வந்துட்டு அ நா அ புடிச்சாதானே நம்ம ஃப்ரெண்டாவே மாறுவோ ப புடிக்கல அப்டினா கண்டிப்பா இக்னோர் பண்ணிருவோ புடிச்சாதா ஃப்ரெண்டஷிப்பா மாற் று ஆனா அது கடைசி வரயு வராதுக்கான கார்ணோனா இப்ப பெண்கள பொறுத்த வரயு பாய்சோட நட்பு அப்டிங்ளா கடைசி வரயு இருக்குன் சொல்வாங்க ஆனா பெண்கள் வந்துட்டு எடைலே வந்துட்டு படிக்கிறதுக்கு வேற காலேஜு அதுக்கப்புறோ கல்யாண ஆய்டுச்சுனா அவ்ங்க மாறிடுவாங்க இல்ல அவுங்களுக்கு பேசுறதுக்கு டைய கெடக்கில அந்த மாரி சொல்லுவாங்க நீங்க அந்த மாரி சொல்வீங்ளா அவ்ங்ளோட நட்பு எல்லாருக்கு கல்யாண ஆகி அந்த மாரி சொல்றீங்ளா
அந்த மாரி சொல்லுல தோழி ஏனா அ ஆறாம் வகுப்புலந்து பன்னண்டா வகுப்பு வர படிச்சது எல்லாருமே வந்து இரு இருக்காங்க கொல்றாங்க நானு வந்து அங்க இருக்குறப்போ அவ்ங்கள் எப்டினா எனக் இர்க்குறப்போ அங்க பேஸ்றோ தோழி போ நம்ப க்ளாஸ் ரூம்ல பேஸ்றோம் கொல்றோன்றப் சிக்ஸ்துல வந்து ஆறாங்ள ஆறாம் வகுப்பு கடிக்கும்போது ஒரு மூணு ஃப்ரெ ஒரு மூணு பேர் நல்லா ஃப்ரெண்டா இர்ந்தாங்க தோழி அவ்ங்க அப்டியே வந்து செவன்த் படிக்கம்மோது வேற ஸ்கூல் படி பொயிட்டாங்க
யா சேரி
அம்மு நான் எய்த்துக்கு போம்போது எய்த்து டூத் அ எயித் ஸாண்டர் டூ ட்வல்த் வரக்கு மு வரம்போதே நம்ம நல்லா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தா இருந்தாங்க இப்ப டுவல்த்துக்கு அப்பறமே அவங்கவுங்க வேற வேற காலேஜ் போயிட்டோ
ம் ம்
போனதுக்கு அப்பறமே அங்க இருக்க இப்ப காலேஜ்ல ப்ரெண்டுணா ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க தோழி அவங்க ரெண்டு பேரு எப்பயாச்சு பேசுவோ இவங்க இப்ப நீங்க சொல்றீங்கள உங்க ப்ரெண்டு பேரோட மென்ஷன் பண்ணி சொன்னீங்க எனக்கு இவ்ள இவங்க வந்து ரொம்ப வந்து சைல்டுஹுட்டுனாவே இவங்க நினைத்தீங்க அந்த மாரி எனக்கு எதுவு இல்ல ல தோழி சைல்டுஹுட்டுனாவே எதுவு கிடையாது ஃபேமிலி நம்மள குடும்பம்தா தோழி நம்ம சின்ன வயசுல இருந்து குடும்பத்தோடைய தா இருந்திருக்கோ
ம் ஆமா தோழி மேக்சிமம் சின்ன வயசுல ஃபேமிலியோட வர்ர மாரி தா இருக்கு ஆ ஆனா என்ன அப்டின்னா ம் என்னோட சைல்டுஹுட்ல அந்த பொண்ணு இருந்திருக்காங்க அது ஒரு சில பேருக்கு இருக்கு கிறாங்க ஒரு சில பேருக்கு அவங்களோடது இல்லாம இருக்கலா இது மாதிரி சொல்லலா தோழி
இப்பதான் அது ஒரு யோசனை வரு தோழி எதனால நம்ம கூட வந்து வ இருக்க மாட்டறாங்க நம் நா வந்து எல்லாருகிட்டயு நல்லாவே கேரிங்க அவ்ளவுதா பேசுவே அதான் பழகுறதும் பாத்துக்குறது நல்லதா தோழி இருக்கு அது வந்து அவங்களுக்கு பா அவங்களுக்கு மே பி அவங்களுக்கு வந்து என் கூட செட் ஆக மாட்டதா இல்ல எனக்கு அவங்க கூட செட் ஆக மாட்டதா அது என்னதன்னு நம்மளுக்கு இன்னுமே எனக்கு க்கு புரியால தோழி நானுமே உ பரவா இல்ல நம்மளுக்கு வந்து இது இருக்குறதா கரெக்டுன்னு இருக்கு போல
ம்
இப்ப கேரி ஃபார்வட் பண்ண என்னால நானு பண்ண மாட்றே அவங்களு பண்ண மாட்டறாங்க தோழி
ஓகே ஓகே அதனால ஒன்னு பிரச்சனை இல்ல தோழி லைஃப்ல எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கூடவே இருக்க மாட்டாங்க ஃபேமிலி தா கூடவே இருக்கு
அது ஆமாங்க தோழி நீங்க சைல்டுஹுட்ல பண்ணது சின்ன வயசுல ஏதாச்சு ஒரு மறக்க முடியாத சம்பவ ஏதாச்சு இருக்கா தோழி
மறக்க முடியாத நினைவுகள் நெறைய இருக்கு தோழி இப்ப எங்க இதுல பாத்தீங்க அப்டின்னா ம் எல்லாரு சேர்ந்து ஒன்னா விளையாடுறது இப்ப ஆ நாங்க எல்லா ஒரே ஸ்ட்ரீட்ல இருந்து சாப்பாடுல்லா ஒன்னா கூட பண்ணி சாப்பிடுவோ சின்ன வயசுல அந்த மாரி நெறைய மெமரிஸ்சு இருக்கு தோழி
எனக்கு என்ன மறக்க முடியாத ஒரு ஒரு சம்பவ நடந்திருக்குனா நா வந்து ஒரு செவன் சிக் ஸ்டாண்டர்ட் படிக் ஆறாம் வகுப்பு படிக்கும் போது நாங்க எல்லாருமே குடும்பத்தோட பீச்சுக்கு போயிருந்தோ தோழி பீச்ல ஐஸ்கிரீம் வாங்கலான்னு போனே நானு தொலைஞ்சிட்டே தோழி
ம்
தொலைஞ்சிட்டு அவங்களு என்ன தேடுறாங்க நா அவங்கள தேடுறே அந்த பீச்சு ஃபுல்லா ஏரியர்ல்லா இருந்துச்சு அப்போ ஒரு காவல் போலீஸ் வந்தாங்க
ம்
வந்து நீங்க என்ன இப்டி சுத்தி என்னா கேட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாரி என்னோட நா எ கூட வந்தவுங்க வந்து நா அவுங்ககிட்ட நா சொல்றே எ கூட வந்தவுங்க தொலஞ்சுட்டாங்க எனக்கு எங்கேடு போறதுன் தெரில எனக்கு நம்ப அப்ப வந்து ஃபோன் நம்பரு ஞாபகோ ‌இல்ல தோழி அப்ப நா இ சிக் சா இப்ப இருக்குற பசங்க வந்து நம்பர்ல்லா நோட் பண்ணிக்கிறாங்க தோழி ஆனா நா அந்த டைம்ல நம்பர் எனக்கு தெரியல தோழி ம மொபைல் நம்பரு தெரியல நானு சொல்லிட்டே மொபைல இருந்து அப்பறோ நா அங்கயே உக்காந்துட்ருந்தே அந்த போலீஸ் ஸ்டேஷன் கிட்டயே அது பீச்சலயே இருக்கு தோழி போலீஸ் ஸ்டேஷனுன்றது ஒரு நார்மலா கட்டிருப்பாங்க அப்பறோ வந்து என்னோட அக்கா வந்து தேடிட்டே இருக்கும்மோது என்ன பாத்தாங்க தோழி அது வந்து இன்னுமே நா வந்து பயப்படுற ஒரு விஷ்யோ நம்ம தொலஞ்சுட்டோமே நம்ம தொலஞ்சுட்டோனே ஏதாது ஆய் இருந்தா என்ன பண்றது நம்ம தொலைஞ்சுருக்கும் போது எது ஆச்சுனா என்ன பண்றது அது ஒரு அந்த அது வந்து இன்னுமே நா மறக்கல தோழி இந்த ஒரு இது பீச் எப்பமே பீச்சுக்கு போனாலுமே அந்த ஒரு இன்சிடண்ட் வந்து எ கூட யாரு வந்தாலுமே சொல்லிட்ருப்பே இது மாரி ஆயிருச்சு இந்த மாரி ஆயிடுச்சுங்கற மாரி
ஓ ஓகே தோழி ஓகே தோழி ஆ அது மட்டு இல்லாம சைல்டுஹுட்ல பாத்தீங்க அப்டின்னா இந்த நம்ம மொதன் மொதல்ல போன ஸ்கூலு மொதன் மொதல்ல போன காலேஜு காலேஜுல கூட நமக்கு நினைவு தெருஞ்சுரு மொத மொதல்ல இந்த ஸ்கூலுக்கு போன மெமரிஸ் லா கண்டிப்பா ஞாபகோ இருக்கு இந்த ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது நீங்க சொன்ன மாரி அப்பறோ ஆறாவதுல இருந்து வேற ஸ்கூல்ல படுச்சுருப்பீங்க
ஆமாங்க தோழி எனக்கு என்னன்னா ஆறாவது வந்து நா வந்து இந்த ஸ்கூல்லயே சேர கூடாது என்ற மாரி ஒரு ஸ்கூல் ‌தோழி நம்ம இருக்குற எடத்துல அந்த சொல்றே நா ஸ்கூல் அந்த ஸ்கூல் நா போக மாட்டேன் சொல்றப்ப எங்கப்பா வளுக்கட்டாயமா அந்த ஸ்கூல் தா படிக்கணு என்ற மாரி என கூட்டு போனது இப்ப கூட எனக்கு கண்ல நிக்குது தோழி அத நெனச்சாவே வந்து எனக் கு அவ்ளோ எமோஷ் அவ்ளோ வந்து அழுகவையா வரு தோழி அந்த ஸ்கூல் நா போமாட்டே டேன்னு நா பண்ணது போ ஜாய்ன் பண் அது சேத்து விட்டாங்க தோழி சேத்து விட் டக்கப்பறமே ஒரு பத்து நாளைக்கு நா ஸ்கூலுக்கு போல தோழி
ம்
அந்த ஸ்கூல் போமாட் சேர் அதுக்கப்பறோ நானே வந்து ஓகே நம்ம என்ன பண்றது சேந்துட்டோ இதா ஸ்கூல்ன்னு போட்ணுன் சொல்ட்டு அங்க போனது அதுக்கப்பறோ நல்லா செட் ஆய்கிச்சு தோழி அந்த ஸ்கூலு அந்த ஸ்கூல்லயே எ பேர் சொன்னா தெரியு தோழி அந்த மாரி வந்து நா அந்த ஸ்கூல்ல நல்லா பிரபளம் ஆயிருந்தே
ம் ஓகே ஓகே
எல்லாத்துலயு க நல்லா இருப்பே தோழி நா நா வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு போவே என் சி சி போவே எந்த காம்படிஷன்னாலு போயிடுவே கிளாஸ்ல தங்கறது தவிர இந்த மாரி வெளிய ஒரு காம்படிஷன் போறதாவே இருக்கு தோழி
ம் ம்
அந்த மாரி இருக்கப்போ எல்லாருக்குமே தெரியு ஸ்கூல்ல அது ஸ்கூல் அதுக்கப்பறோ வந்து எனக்கு அது கேள்ஸ் ஸ்கூல்ன்றதுனால நம்மளுக்கு கேள்ஸ் ஸ்கூலுன்னாவே எனக்கு இப்போ கூட கேர்ள்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் காலஜ்ன்னா அவ்ளோ புடிக்கு தோழி
ஆமா தோழி அங்க வந்துட் டு நம்ம கொஞ்சோ ஃப்ரீடமா இருக்கலா அதுக்காக பாய்ஸ் இருந்தா இருக்க கூடாது அப்டி கெடையாது இப்போ ஒரு நிகழ்ச்சிகள்லா இருந்துச்சுன்னா அந்த என்ன சொல்றது நம்மவாட்டுக்கு கம்ஃபர்ட்டா நம்ம கலந்துக்கலா அ பாய்ஸ்ஸு இருந்தாலு அ து ஒரு சில க பேருக்கு செட் ஆகு ஒரு சில பேருக்கு செட் ஆகாத மாருக் கு அது அவங்க அவங்களோட இத பொறுத்துதா தோழி தாட்ஸ்
ஆமாங்க தோழி எனக்கு அதே மாரி டுவெல்து முடிச்சதுக்கு அப்றோ நா வந்து கவுர்மெண்ட் இது பாக்குறே ஸ்கூல்ஸ் காலேஜ்ல்லா வந்து கேள்ஸ் இருக்குற மாரிதா வேணுன் நா அக்யூஸ் பண்றே என கேள்ஸ் தா ஓக் கே பாய்ஸ் அ கோ எட் காலேஜ் வேணா நா கேர்ள்ஸ் காலேஜே சேரமுன்ன எனக்கு கேர்ள்ஸ் காலேஜ் நா அந்த டைம்ல வந்து கேள்ஸ் காலேஜ் எல்லாமே வந்து நா ப ஃபஸ்ட் டைம் அப்ளிகேஷன் போடாம இருக்கோவு எனக் கெடைக்கல ஆ லாஸ்டா போய் கோ எட்தா ஜாயின் பண்ண ஆனா கோ எட்டு போனது வந் புடிக்கல எங்களுக்கு அதே மாரியன ஃபீல் நா சொன்னேன்ல சிக்ஸ்த் போம்போது ஒரு ஃபீல்லு போனேனு அதே மாரி ஸ்பில்ல காலேஜுக்கு போறே தோழி அது கரெக்டா ஒ ஒரு வருஷோ காலேஜ் போயிருப்பே செகண்ட் இயர்ல இருந்து நம்மளுக்கு கோவிட் வந்துருச்சு அந்த டூ இயர்ஸ் அப்டியே போயிடுச்சு தோழி நம்மளுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபிளாவே இருந்துச்சு காலேஜ்ன்ற ஏனா காலேஜ்ல வந்து நெறைய நம்ம அங்க பாத்தது இல்ல இருந்தது கெடையாது ஒன் இயர் போனது டூ இயர்ஸ் வந்து அந்த கோவிட் வந்ததால அப்டியே போயிட்டே தோழி
ம் ஓகே தோழி நம்ம தொடர்ந்து அடுத்த கால்ல நம்ம தொடர்ந்து பேசுவோ தோழி நெறைய பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி தோழி
நன்றி தோழி வணக்கம்
ஆ நீங்களே கட் பண்ணிக்கோங்க தோழி
ஓகே ஓகே
ம்